சகோதர்
என்ன பண்றீங்க சகோதரி
சும்மாதா உக்காஞ்சிட்டுருக்கே
சேரிங்க சகோதரி டீ குடிச்சுட்டீங்ளா
ஆ ஆயிச்சு உங்கள்து ஆயிச்சுல்ல ம் ம் அ வெளாடிட்டு இருக்குறான்னா கொழந்த
ஆ இல்ல சகோரி இப்பதா அம்மா வந்து குளிக்க வச்சாங்களா
ம்
அதனால வந்து தொடச்சி வுட்டுட்டு ருக்காங்க தொடச்சிக்க மாட்டிக்கிறா இங்கிட்டு அங்கட்டு ஆ காலை இல்ல சகோதரி காலைல ஒரு தடவ குளிச்சுட்டு சரி ஒரு மாரி வெயில் வெயிலா இருக்குன் சொல்லி ஹாட் வாட்டர் போட்டு கொஞ்சோ ஈவ்னிங் டைம் கொஞ்சோ குளிக்க வப்பே சகோதரி இங்க கொஞ்சோ வெயிலாதானே சகோதரி இருக்கு ஆ தொடச்சு விட்றதுல இங்கே கொஞ்சோ வெக்கயாதானே சகோதரி இருக்கு அதனால நல்லா தண்ணிய நல்லா சுடு தண்ணி மாரி சூடு பண்ணி தா சகோதரி குளிக்க வக்கிறோ அதனால ஒண்ணு பண்ணாது
ஆ ம்ஹும்
குளிக்க வச்சுட்டு இப்பதா அம்மா தொடச்சு விட்டு இந்நேரோ அங்க இருந்தேன்னா ந நா தா குளிக்க வக்கணு இங்க இருக்கனால அம்மாவே எல்லா பண்ணிக்கிறாங்க
ஆமா
அவே அம்மா கிட்ட நல்லா வந்து ஒட்டிப்பா சகோதரி நா ஏன்னா அம்மா தானே முக்காவாசி எல்லா வேலயுமே பண்றாங்கல்ல
ஆமா சின்ன பசங்க அப்டிதா கொஞ்சோ வளர்ந்த பின்னாடி தா அவுங்க பேசுவாங்க ஏ பய்யே கூட அப்டிதா சின் சின்னப்பா எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து போனா ஒரே அழுகுவா போ போவே வுடமாட்டா அவனுக் கடைக்கு அம்ச்சிட்டு அவுங்க மறைய மறுச்சு போவாங்க ட்ரெயினுக்கு இப்போ ஆயா வீட்டுக்கு வாடனா வரமாட்டேன்றா
கண்டிப்பா சிஸ் நாங்களேச் சகோதரி நாங்களே பாத்தீங்ன்னா சகோதரி அம்மா எங்க அம்மா கூட கூப்பிடுவாங்க வா அம்மாயி வீட்டுக்கு போலா குளிக்கலான்னு கூப்டுவாங்ளா ஆனா நாங்க வந்து வரமாட்டோ அட போமா ஒனக்கு வேற வேல என்னம்மா போமா அப்டின்போ அதுவு சொல்லிதா போவோ இப்ப போறோனா சாய்ந்தரோ இருந்துட்டு ஒடனே ரெண்டு மண் நேரத்துல பஸ் ஏறி இத்தனைக்கு எங்க அம்மாயி ஊரு பாத்தீங்ன்னா சகோதரி ஒரு மண் நேர டிஸ்டன்ஸ் தா ஒரு மண் நேரோ டிராவல் தா ஏன்னா எனி டைமு பஸ் இருக்குங்களா போறோ பாக்குறோ ஒடனே வந்துட்டே இருக்கோ அப்டினா சொல்லு வரோ அப்டின்னு சொ ல்லி இங்க முன்னாடியே நாங்க பேசி வச்சுட்டு தா போறது
ஆமா இப்ப அப்டிதா எனக்கே செக் வக்கிறாங்க ஒரு வாரோ தா சமாதான படுத்தி சமாதானப்படுத்தி இருக்க வேண்டிய எப்ப போலா எப்ப போலா இங்க இருக்குறவரு எப்ப வர எப்ப வர நீ இங்கதா இருந்த இருது வருஷோ அங்க இல்ல நீ ஏன்னா அங்கப் போற இதுதா ஊ வீடு நீ ஆவுண்ணா அங்க போற
அது என்னா சகோதரி பொண்ணுங்க கல்யாண ஆனா மட்டு வந்துட்டு வீடு வாசல்லா மாறிருமா மறந்துருமா சொல்லுங்க
ஆம்மா ஆனா அம் அம்மாக் கு மாசோ ஒரு டைம்னா வந்து போ வந்து போன்பாங்க மாசோ ஒரு டைம் வர போவ முடியுறுதுல்ல
ஆமா சகோ இல்ல சகோரி பெரியவங்க அவுங்களையு நம்ம யோசிக்கனுல சகோதிரி
ஆ ஆம்மா அவுங்க வய்ச் ஆய்ட் ச்சு அதனால வர முல்ல இல்லன்னா அவுங்களா வருவாங்க போவாங்க
ஆ இவுங்க இல்லாட்டி ஒங்க பே ஒங்க கூட பொறந்தவங்க எத்தன பேர் சகோதிரி
எங்க கூட பொறந்தது நால் பேரு ஒருத்தரு ஆ ஒருத்தரு மூனு பேரு அங்கயே கல்யாண பண்ணியிருந்தாங்க ஊர்லே நா மட்டு நா மட்டு இங்க பேங்ளூரு அவுங்க ஜோல்லார்பேட் மூ மூனு பேரு
சகோதிரி ஏ சகோதிரி உங்ளோட பொறந்தவங்க அக்கா அண்ணனுங்ளா சகோதிரி இல்ல மூனுமே பசங்
இல்ல நால் பேருமே பொண்ணுங்கதா ஆ பையனுங்க யாருமே இல்ல
ஓ நாலு பேருமே பொண்ணுங்க தானா சேரி சேரி சகோ நீ ம மத்த மூணு பொண்ணுங்களு பக்கத்தில ஒரு பொண்ணு மட்டு தா தொலைவுல இருக்
ஆஹ் ஆம்மா நா மட்டு தா தொலைவு அதுனால அவுங்களுக் அவுங்கன்னா ஏ நன்ச்சா வந்து எட்டி பாத்துட்டு பொய்டுவாங்க தோ வரேன் சொல்லிட் டு எட்டி எட்டி பாத்துட்டு பொய்டுவாங்க இல்ல அவுங்க போய் அங்க போயிட்டு வந்துருவாங்க இப்ப எதன்னா ஒண்ணு ம் விட் விட்டுச்சின்னா கூட ஒவ்வொர் பனானா இல்லன்னா கீர முருங்கா அந்த மாதிரில்லா உட்டிசே எத்துன் போய் எத்துன் போய் குத்துட்டு வந்துருவாங்களா உன் உனக்கு இங்க வந்து குடுக்க முடியிலேன்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க செரி உடுமா நா வருமோது அங்க வாங்கிக்கிறே அப்டின் சொல்ட்டு சொல்லுவே
டி இல்லாட்டி ஒங்க பசங்க போலால சகோதரி அவுங்க கொஞ்சோ பெரிய பசங்க தானே போய் பாட்டிய போய் ஒர் எட்
அதுதா சொல்றாங்க அம்மாவு அவ் ஓ அவ்ளோ பெரியவங்களா இக்குறாங்க வந்து வாரத்துக்கு ஒர் டைம் வந்தாந்து கூட போலான்னு அவுங்கதா பெரிய பசுங்களாய்ட்டாங்கள அதனால அவ்ங்க ஆயா வீட்டுக்கு போக மாட்டேன்றாங்க அவுங்களுக்கு ஜெத் ஜெதே இல்ல அவங்களுடைய பேசுதுக்கு செய்யிதுக்கு ஆள் இல்ல அவுங்க அக்காங்க வேலக் போய் வேலக்கி போயிட்டாங்க ஒருத்தரு தங்கச்சி படிச்சின்னு இருக்காங்க இன்னொரு தங்கச்சியொடைய பசங்க குட்டி குட்டி பசங்கோ
ஓ அப்புடிங்கு மோது அவுங்களோட இல்ல சகோதரி ஒரு வயசு வரிக்கு தா நம்ம அம்மாய் தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லா போறதுக்கான மைண்ட் வரு நமக்கு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா போணுங்கற எண்ணோ அந்த ஆசங்களங்கறது வராதுன்னு சொல்லுவாங்க
உம் அவரு இந்த டைம் ஒரு வாரோ போய் தங்கிட்டு வந்ததுக்கு இவரு கிட்ட பேசவே இல்ல நானு ஏனா பேசுனா வான் கூப்ட்டுருவாருனு நா பேசவேல்ல செரி வரமோது முன்னாடி நாள் பேசுனா இன்னா யார் நீ யார் பேசுரது அப்டின்னு கேட்டாரு ஆம்மா யார் நீ யார் பேசுரது இது யாரு வேணு‌ அப்டின்னாரு
ஆம்மா அவரு என்னா நெனச்சிருப்பாரு ஜிம்முக்கு ஜிம்முக்கு போறதுக்கு ஆள்ப்பு ஆள் செய்ய ஆள் இல்லாம கம்மியா இருந்திருக் கல அவரெ எல்லா பண்ணிருப்பாரு அவரு வந்து வா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணு தோழி வீட்லே வீட்ல இருக்க வேல செய்ய மோதா தெரிஞ்சிருக்கு மனைவி
இல்ல ஏ பெரிய பையனுந்தா அவனு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணிருக்றா இந்தாலயு அவருக்கு ஃபுட்டு இங்கக வெளிய வாங்கி சாப்புற ஃபுட்டு ஒத்துக்கறதில்ல ஸ்பைசியா இருக்குது அவரு பைசி எல்லா கம்மி பண்ணிட்டு காரலா கம்மியா சாப்டுவாரு
ஓ ஆமா ஆமா சகோதரி அப்பற அப்பற ஜிம் இல்ல சகோதரி ஜிம்மு வச்சிருக்கவருக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃபுட் கண்ட்ரோல் வேணு அவர் அளவுக்கு மீறி வந்து கண்ட்ரோல் இல்லாம சாப்டும்போது எப்டி அவரோட ஜிம்முக்கு ஆளுங்க வருவாங்க
ஆமா அவர் ஒரு சிக்ஸ் மந்த்து பல்க்காவாரு சிக்ஸ் மந்த்து கொறைப்பாரு அவரவே அவர் மெயின்டென் பண்ணிக்குவாரு
ஓ பரவால பரல பரவால ஜிம்மு வச்சிருக்கோம்போ சகோதரி அவருக்கு எப்ப வந்து அதிகமா சாப்பணு எப்ப அளவா சாப்பணுங்ற லெவல் தெரியல
ஆ ஆமா ஒரு ஒரு கேஜி ஏறுனா கூட டக்குன்னு எறக்கிருவாரு
ஆனா ஒரு பழம்ப ஆனா ஒ அ ஆனா ஒன்னு சொல்லுவாங்க சகோதரி இப்போ வந்து இப்ப கேக் ஐட்டம் இந்த மாரி குக்கீஸ் ஐட்டம் சாக்லேட்லா சாப் டம்னா இனிப்பு வகைகள்லா சாப்ட்டம்னா அது வந்து சாப்பறது பெருசு இல்ல அந்த கலோரிச வந்து கொறைக் கறதுக்கு எப்டி ரெண்டு நாளாகும் மூன் நாள் ஆகுன் சொறாங்க அதலா உண்மைங்ளா
ஆ ஆமா அவுரு அப்டிதா பண்ணாரு ஃபஸ்ட்டு டயட் இருக்கும்போது ஓவரா பல்க்கா சாப்ட்டாரு ஒரு மூனு வேளையு ஃபிஷ்ஷு மட்டனு கிட்டனுலா சாப்டுவாரு அப்ப ரெடியூஸ் பண்ணம் போது அது ஈக்குவல் குடுக்கணுன்றதுக்காக சாக்லேட்டு அ ஸ்வீட் ஐட்டோ அதெல்லா சாப்ட்டு சாப்ட்டு அப்டி அப்டியே மெதுவா மெதுவா மெதுவா கொறச்சாரு ஒரு அடி ஒரே அடியா கொறைக்க மாட்டா இப்ப வந்து அது ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டாரு வெளி ஃபுட்டு எதுவு சாப்பறதில்ல வீட்ல இருக்கற ஃபுட்டுதா அவுருக்கா
ஆ
அவுருக்கு ஃபாட்டி ஆவு
ஓகே ஓகே சகோதரி
ம் ஆனா ஃபாட்டி மாரி தெரியாது அவுருப் பாத்தா இன்னுக் கல்யாண ஆவுலியான் கேக் க்கற ரேஞ்சுக்குதா இருப்பாரு அவுங்க ஜிம்முல வறவுங்ளே கேக்குவாங்க எ கண்ணாலே ஆவுனா சார் அப்டின் கேப் அ அ அவுரு அவுருதா சொல் ஆளு கெடைக்கல என்னா பண்றது போறதுக்கு ஆளு கெடைக்கல அப்டினுக்கோ இல்ல வேக்கண்ட்ல இருக்காவுங்க அப்டினுவாரு சேரி சர்ச் பண் தேடு அப்டின்னுங்கத
சேரிங்க சேரிங்க சகோதரி பரவால் நீங்க ரெண்டு பேரு கொஞ்ச நல்லா ஃப்ரெண்ட்லியா ஜோவியா நல்லா ஜாலியா பேசுவீங்க போல
அப்டிலா ஒன்னுங் கெடையாது அவுரு கிண்டலடிக்கும் போது நா கிண்டல் அடிக்குவே அவ்ளோதா
ஆமாமா சார் இல்லாட்டி நம்ம வாய மூடிட்ருந்தம்னா வந்து நெனச்சிருவாங்னே இந்த வந்து வாய்ப் பேசாத பிள்ளையாட்டக் து என்னடா இந்தப்ள இப்டி இருக்குன்னு வேஸ்டுன் நெனச்சிருவாங்கல்ல
நா சண்டப் போடும்போது அவுரு சைலண்டா இருப்பாரு அவுரு சண்ட போடும்போது நா சைலண்டா ஆயிப்பே
ஓ அதி ஆனா வந்து அந்த எனா அந்த எடத்துல வந்து அமைதியா இருக்கது நமக்கு நல்லது எனா நம்மளு வாய்ப் பேசுமா அவுரு வாய்ப்பேசு வாய்க்கு வாய்ப்பேசு னா வந்து ரொம்ப மோதலாயிருவோ
ஆமாமா நா ரொம்ப சண்ட ஆவு அதனால் நா சைலண்ட் ஆயிடுவே
சேரிங்க சேரிங்க சகோதரி அதுதா ரொம்ப நல்லது என்ன பொறுத்த வரைக்குமே வந்துட்டு
ம் அப்பதாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவுல்ல சண்ட முத்தாத அப்டியே நின்னுடு அவியே காமாப் போயிரு ஆனா அவுரு ஃபேஸ் குடுப்பாரு
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி நீங்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டீங்ளா
இல்ல முடிக்கிணு இன்னு
சேரிங்க சேரிங் துணியெல்லா வாஷிங் மிஷின்ல போட்ருவீங்ளா
ஆ வாஷிங் மிஷின்ல போட்ருவே அண்ட் கைலத் தொவைக்கிறது கைல போ தொவைப்பே மோஸ்ட்லி
ஜென்ஸ்சுலாம் பாத்தீங்னா வாஷிங் மிஷின்ல கிளாத் போட்டம்னா அது என்மோ ஒத்து வர்ல அதுலத்த இதல வந்து நம்மக் கைலத் தொவைக்கிற மாரி இல்லக் காலர்லலா அழுக்குப் போகல அப்டி இப்டிம்பாங்க
இல்ல மோஸ்ட்லி அவுரு துணிய வந்து மிஷின்ல போடாதன்னுவாரு சும்மா அடிச்சி டிப் பண்ணி போட்டுரு அப்டியே ம் ஷேடாவு கலரு
ஆ ஆமா இப்ப நம்மளே பாருங்க சகோதரி டெய்லி டெய்லி யூஸ் பண்ற தே டிரஸ்ஸஸ் மட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஓ கேவா இருக்கு சகோதரி இதே வந்து நியூட்ரஸ் அந்த மாரி நம்ம ஏதாச்சும் நம்ம போட்டோம்னா வந்துட்டு நமக்கு ஒத்து வராது இப்ப காட்டன் சேரீஸ்லா நம்ம அதுல போட்டோம்னா வந்துட்டு ரொம்ப இதா ஆயிரும்பாங்க
ஆமா புழிஞ்சி குடுக்குறதுனால அப்டியே சிங்க் ஆயிருது நூல்லெல்லா த்ரெட்ல்லா லூஸ் ஆயிடுது இப்போ நா கூட க ஊருக்கு கட்டின் போயிட்டு வந்தது அப்டியேதா அழச்சி போட்டு வச்சே காட்டன் தா
ஆ ஆனா வந்து மோஸ்லி சேரீஸ் எல்லா வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது நீங்க பாத்தீங்க இந்த ஸ்டோன் வச்ச சாரீஸ்லா அதிக இருக்குல சகோதரி அதெல்லா நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஷாம்புலயே வந்து நல்லா முக்கி ஒரு அலசு மட்டு அலசனா போத அந்தளவுக்கு வந்து ரொம்பலா தேவ இல்ல அப்டிங்கிறாங்க
ஆ பட்டு சேரீ கூட அப்டிதான் பண்ண சொல்றாங்கோ சும்மா ஷாம்பு போ ட்டு லைட்டா ரப் பண்ணி வச்சிருவோ தண்ணில கூட போட்டு எடுக்காதீங்க ரப் பண்ணி நெழல்ல காய் வச்சி அப்டியே உள்ளே வச்சி
ஆமா சகோதரி ஏனா வந்து ஸ்டோன் நிறையா போடும்போது நம்ம ரொம்ப அடிச்சு துவைக்கும் போது அந்த ஸ்டோன் எல்லா வந்து உதிர்ந்துருங்களா அதனால கீது வந்து ஆ என்ன பட்டு சேரிங் ஆ எனக்கு வந்து கொஞ்சோ ரொம்ப வந்து லைக் பண்ண மாட்டே சகோதரி ஓரளவுக்கு வந்து கொஞ்சோ அ வெளிய எதோ பங்ஷன்னுக்கு வியர் பண்ற மாரி எதோ சி ஒரு நாலஞ்சு பொடவைங்கள ச்சு கொஞ்சோ கிராண்டா இருந்தது எனக்கு ரொம்ப புடிக்கு கொஞ்சோ நா அதிக வந்து சேரீஸ் வந்து வியர் பண்ண மாட்ட சகோதரி வந்துட்டு இந்த சுடிதாரு குர்தி அமேக்ஸ் நீ அந்த மாரி கொஞ்சோ இந்த அந்த மாரி கொஞ்சோ ட்ரெஸ் கலெஷனை வந்து கொஞ்சோ சுடிதார் மெட்டீரியலையு வந்து கொஞ்சோ கிராண்டா இருக்க மாரி லைக் பண்ணுவ நானு ஏன்னா பொடவை கட்டனம்னா தம்பியை வச்சு நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காது இந்த வெயில்காலத்துக்கலா கட்டவே முடியாது
ஆ அ ஜீன்ஸ் எல்லா போடுவீங்களா ஜீன்ஸ் டாப்
அந்த மாரி ஷாட் டாப் அந்த மாரி போடுவ சகோதரி ஜீனுக்கு பதில் லெகின் வியர் பண்ணுவே நானு அது வந்துட்டு கொஞ்ச ஹஸ்பண்ட் கொஞ்ச வந்து இது பண்ணு கொஞ்சோ டிரெஸிசென் அவர் கொஞ்ச கரைக்டா இருக்கணுங்களா அதனால வந்து இப்ப ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரியலா நம்ம லைக் பண்றது இல்ல சகோதரி
ம் ம் ம்ஹூம் நா ஃபுல் சேரீ தா ஆனா சுடிதார் எப்பாவது போடுவே நைட்டி அவளோ தா அது காட்டன் ரொம்ப புடிக்கு ஸ்டோன்ஸ் புடிக்காது அவளோவா
ஓ சேரிங்க சேரிங்க ஆனா முக்கால்வாசி வந்து காட்டன் தா வந்து அதிக வந்து எல்லாருமே விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களே
ஆமா ஆமா ஆமா அது ஸ்டிப்பாவு நீக் குது எலகெண்டாக இருக்குது பாக்குறதுக்கு ரிச் லுக்காவு குடுக்கு
அது வந்து சகோதரி எல்லாருமே கட்டமுடி இப்ப வந்து ஒடம்பு இருக்கவங்க அத கட்டினோம்னு இன்னு கொஞ்ச ஷேடா இருக்க மாரி இருப்பாங்க
அ தெரியல நா கட்டுவே கொஞ்சோ பூசுனாப்படிதா இருக்கு ஆனா ஃபில்டர்ல கொஞ்ச அ அலைன் பண்ணி
ஆ கொஞ்ச நீங்க வந்து மடி இப்ப நீங்க வச்சீங்கன்னா ஒரு தடவை வச்சீங்கன்னா அது கடைசி நீங்க அவுக்குற வரைக்குமே அது வந்து களையாது அப்டியே இருக்குன்னு சொல்லுவாங்க
ஆ ஆம ஆமா ம் ம் அது ஸ்டிப்பா இருக்கும் பார்கறதுக்கு ம்
மடிப்பெடுத்து கட்டுற வகையில பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் சாரி தான் வந்து பெஸ்டுன்னு சொல்லுவாங்க
ம் ஆமா அது சேலம் சைடெல்லாம் நல்லா இருக்கும்ல்ல
ஆ சேலம் இளம் பிள்ளை இளம் பிள்ளை சேரீஸ் அந்த மாரி கொஞ்சோ நல்லா இருக்கும் சகோதிரி
ம் அதான் ஃபஸ்ட்டு எங்க மாமா அங்க தான் வாய்ன் வந்து குடுத்தாங்க ஜரீஸ்ன்னு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அங்க இருந்துந்தான் கட்டினேன் அது காட்டன் தான் ஃபஸ்ட்டு கட்னது அது பாக்குறதுக்கு நல்லா இருஞ்ச்சு அதனால அது அது எனக்கு ரொம்ப லைக் ஆகும் காட்டன் தெறி லைக் ஃ பாகு
சேரிங்க சகோதிரி நமக்கான நேரம் முடிஞ்சு விட்டது நம்ம வேறு அழைப்புல நம் இதை பத்தி தொடர்ந்து பேசலாம் சகோதிரி நன்றி சகோதிரி நன்றி
இ